எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நான நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நான் நல்லா இருக்கேன்ப்பா இந்த வாட்டி என்னப்பா ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்தீங்களா
ஆஹ போயிட்டு வந்தாச்சு நீங்க
நான் நானும் போயிட்டு வந்தேன்ப்பா எங்கப்பா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது ஒன் இயருக்கு வேண்டியது சேர்த்து வச்சது இந்த மே மாசம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த ட்ரிப்பு ஒரு ஜாலியா ஒரு என்ஜாயமென்ட் பண்ணிட்டு வரறதுக்கு வருஷம் ஃபுல்லா சேர்த்து வைக்கிறதா இருக்குப்பா மணி சேவிங்ஸ்ன்றது எவ்வளவு இம்பார்டன்னு இப்போதான் தெரியுதுப்பா
ஆமாாம கண்டிப்பாங்க நம்மளோட வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சன்டேஜ் நம்மளுடைய அன்றாட தேவைகள்னு இருக்கும் சப்போஸ் வாடகை வீட்டுல இருந்தோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றது இந்த மாதிரி இருக்கணும் அட்லீஸ்ட் வந்துட்டு ம் இல ஒரு டென் பெர்சன்டேஜ் இல்ன்னா வ் பர்சன்டேஜ்து இயர்லி ஒன்ஸ் எங்காவது நம்ம வெளியே போறதுக்காக சேர்த்தி வைக்கிறது கொஞ்சமே நல்லது இல்லங்களா
கண்டிப்பாப்பா அப்படிதான் போதுப்பா இந்த இந்த லீவ்ல கணடிப் கம்பல்சரி எல்லாரும் வெளியில போணும்னு ஆசை இருக்கு பசங்களுக்கும் லேடிஸ்கும் வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி மைண்ட் டிப்ரெஷனா இருக்கறதால வந்து வெளியில கம்பல்சரி போணும்ன்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கும் வந்து எப்ப பாரு படிப்பு படிப்புன்னுன்றதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வெளில போயிட்டு வந்தா நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்ு மென்ண்டலியா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனாலயே சரி அண்ணிட்டு நம்ம இதுக்குன்னு அிட்டு மந்தித்லியான இவ்ளோ அமௌவுட் அட்டு டு எடுத்து எடுத்து எடுத்து இருக்கன் போட்டு வச்சி மே மாசம் புள்ளா அந்த சேவிங்ஸ் எடுத்துட்டு வெளியில போறது கரெக்டா இருக்குபா சின்ன வயசுலேருந்தே அம்மானு சொல்லி குடுத்தெல்லாம் பார்த்தா ஒண்டியல் சேர்த்துவிட்டது சின்ன வயசுலருந்து உன்கிட்ட எவ்ளோ காசுஇருக்கோ அத‌ சேர்த்து வை உனக்கு வேண்டிய அந்த டை அப்படி இப்படனு சொல்லிதான் எல்லாமே வந்து நம்ம சேர்த்து சேர்த்து சேர்த்து வச்சு வாங்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்க எல்லாம் ஆனா இப்ப பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் ஆனா அதெல்லாம் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு இருக்கான்னு தெரியல பட் என் இப்ப வந்து இந்த மாரி வெளியில டூரு இந்த ட அது மாதிரி போறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்புல்லா இருக்கு இந்த சேவி்ங்ஸ்சு கம்பல்சரி பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஒரு சேவிங்ஸ் இருந்துதான் பாக்கணும் யாரோட டிப்பன்ல இருந்தா கூட அவங்க வந்து கம்பல்சரி வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போகல்னாலும் சரி எது இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் கம்பல்சரி வேணும்ப்பா ஒரு லேடிஸ்க எமர்ஜென்சிக்குன்னு பார்த்து இன்னொரு கைய போய் ஏந்தாம அவங்களுக்குன்னு அவங்க சேர்த்து வச்சுக்கிறது எவ்வளவோ எவ்வளவோ எவ்வளவோ முக்கியம் பா அது
ஆமா கண்டிப்பா அந்த காலத்துல எங்க பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அஹ் இந்த காச எல்லாம் வந்துட்டு அஹ் சின்ன பானைகள்ல போட்டு எங்க தாத்தாவுக்கு தெரியாம தெரியாம அந்த அப்பல்லாம் வந்துட்டு அந்த தயிர் நெய்ய எல்லாம் கடைஞ்சு தொங்க விடு அது கூட வந்துட்டு எங்க பாட்டி எங்க தாத்தாவுக்கு தெரியாம ஒரு பானையில்லா புள்ளா காசு போட்டு வச்சிருவாங்க இன்னொரு பானையிலல்ல புள்ளா வந்துட்டு நோட்டு ஏாவது ஒருவா ரெண்டு ரூவா நோட்ட எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு அந்த மாதிரி நோட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பானையிலையும் கட்ட கட்டி தொங்க விட்டுருவாங்களாமா தாத்தா வேற எங்க தென்னாலுமே காசு கிடைக்காது ஏன்னா பாட்டி வந்துட்டு அந்த தயிர் கட்டி தொங்க விடுற அந்த ஒரை ஊத்தி வைக்கிற பாத்திரம்னு சொல்லுவாங்க பானை அந்த பானையோட பானையா எங்க பாட்டி வந்துட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க நெஜமா அதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுங்க அந்த காலத்தல எல்ல அவங்களுக்கு பேங்க் இருந்து இருக்காது சோ பேங்க் இருந்தாலும் அத பத்தின ஒரு அவர்னஸ் இருந்த இருக்காது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாமல்லாம் அடுத்தவனை நம்பி நம்ம காசு கொடுக்கணுமா எனக்கு வட்டியும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் என்னோட பணம் எங்கிட்ட இருந்தாதான் எனக்காகும் அப்படின்னு எல்லாம் எங்க பாட்டி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அதே மாதிரி எங்க அம்மாவுமே அப்படித்தான் என்ன ஒரு காசு வந்துட்டு எவ்வளவு காசு அப்பா கொடுத்தாலுமே அம்மா வந்துட்டு அதுல பாதி எடுத்து எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம அந்த செலவு சாமான டப்பான்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சள் கடுகு இததெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு பாத்திரம் இருக்குங்க அதுல வந்துட்டு ஒரு பாத்திரத்துல மட்டுமே பணத்துக்குன்னே வந்துட்டு ஒரு அறைய ஒதுக்கி அந்த அஞ்சரை பெட்டிம்பாங்க அதுல ஒரு பெட்டியில கண்டிப்பா எங்க அம்மா காசு வந்துட்டு சின்ன சின்னதாவா உருட்டி உருட்டி போட்டு வச்சு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க நான் நிறைய ட்ரிப் பா்த்திருக்கேன் அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து லேடிஸ் வந்துட்டு ரொம்ப விவரமா சேவிங்ஸ் எல்லாம் இருக்குங்க இப்போ என்னோட சேவிங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்கு தெரியாம மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்துட்டு இந்த தங்கம் காயின் ஸ்கீம் இருக்கு இல்லலைங்களா அதுல வந்துட்டு போட்டு சேவிங் பண்ணி வச்சட்டு இருக்கேங்க இப்ப ஒரு கால் பவுண்ட தங்கம் வந்துட்டு நான் எடுத்து வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கறேன் ஒன் இயர் இதுல இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் எப்படியாவது சேர்த்தி வைக்கணும் தான் என்னோடதும் ஒரு ஆசைங்க அது பின்ன போஸ்ட் ஆஃபிஸ்ல போடலாம் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வட்டியாவது நமக்கு வரும் அப்படின்னு என்னோட சேவிங்ஸ் வந்துட்டு கோல்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல போயிட்டு இருக்கு லேண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்ன ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது பட் நம்ம கிட்ட கோல்டு் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு எமர்ஜென்சிங்கும் போது போய் அடமானம் வைக்கலாம் சீக்கிரம் விறக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைகளுக்காக நம்ம பயன்படுத்த மாதிரி கண்டிப்பா இருக்கும் நீங்க அந்த மாதிரி ஏதாவது சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்களா
சொன்ன பாத்தா நெறைய சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நானும் இந்த போஸ்ட் ஆபீஸ்ல பசங்க மேல வந்து இப்ப எவ்ளவோ ஸ்கீம்ஸ் எல்லாம் வருது அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் நானு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல அப்புறம் வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரியே இந்த கோல்டு கோல்டு இதுவந்தலாம் பாத்திரங்கன ரொம்ப இதுவ தான் இருக்கு இப்ப வந்து பாத்திங்கன ஃபைவ்தவுஸ்சன் ருப்பிஸ் டூத்வுஸ்சன் இப்ப இருக்கிற நகைவிக்கிறக்கு விலைக்கு எதாவது ஒன்னு ந நம்ம சேர்த்து வச்சாலும் நம்மளுக்கும் கரெக்ட்டா இருக்கும் அதனாலதபா எதுமே பண்ணாம இருந்தா அப்புறம் எப்படி பின்னாடி வந்து பசங்களை வச்சுன்ன இருக்கோம் அப்புறம் வந்து எதுவுமே பண்ணாம இருந்தாலாம் அவங்க வந்து எப்படி பின்னாடி வந்து கல்யாணம் அது இதுன்னு பண்றதுக்கோசரம் சின்ன சின்ன விஷயத்துல நானும் சேவிங்ஸ் பண்ணி தான் இருக்கேன் இருந்தாலும் அததெல்லாம் பத்த மாட்டேதுபா என்னப்ப என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு தேவைக்கு எதுவுமே சரியா இருக்க மாட்டேதுபா எவ்வளவுதான் வந்தாலும் செலவுன்றது போயனே இருக்கு உங்களுக்கு அத பத்தி ஏதாவது தெரியுமாப்பா
ஆஹ் இருக்குங்க ஐடியா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவுதா சேத்து வச்சாலு அன்னன்னைக்கான செலவுகள்ங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டேதா இருக்குங்க எங்களோட ஃபேமிலி வந்து ஒரு பட்ஜெட் போட்ட ஒரு ஃபேமிலி தாங்க நாங்க மாச வந்து பாத்தீங்கன்னா வீட் செலவுக்காக செவன் தௌசண்ட் ருபீஸ் மட்டும தான் ஒதுக்குவோம் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல எங்களோட செலவுங்கறது அதிகமா இருக்காதுங்க இதுல கெழந்தைகளுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் இல்லாம ஏழாயிரம் தான் நாங்க வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் ஏன்னா வீக்லி வந்து பா்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆ ஒரு டைம் வந்துட்டு சிக்கன் எடுத்துருவோ ஒரு டைம் வந்துட்டு மீன் எடுத்துருவோ மீன் வந்துட்டு எங்களோட வீக்லி சாப்பாடுல ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அதனால வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அதும் மத்திதா எங்க குடும்பத்தோட ஃபேவரட் சோ மத்தி கொழம்பு மட் ட்டு வச்சுட்டோ அப்டின்னா அடுத்த நாளும் வந்துட்டு அது கொஞ்ச நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு கொஞ்ச ஈஸியா இருக்கு அதாவது நம்ம ஒரு நாள் கொழம்பு வச்சா போது அடுத்த நாளும் சாப்ட்டுக்கலா ஒரு ஒ ஒன்ர கிலோ மத்தி வாங்கினோம்னா போதுங்க ஒரு அரைக் கிலோ குழம்பு வச்சிடலாம் ஒரு கிலோ வளுத்தர்லாம் ரெண்டு நாளைக்கு நமக்கு செலவு மிச்சம் அந்த மாரி போயிடும் எங்களோட பிளான் அப்டி போயிடும் அப்பறம் ஒரு நாள் கண்டிப்பா தயிர் சாதம் இருக்கும் இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு என்ன சொல்றது வெஜிடபிள் ரைஸ் இந்த மாரி ஏதாவது நாங்கள் பண்ணிருவோம் அப்டி எங்களோட பட்ஜெட்ட வந்துட்டு அ ஏழாயிரம்னா அந்த ஏழாயிரத்துக்குள்ளேயே நாங்க அடக்கிடுற மாதிரி எங்க செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுங்க இதுல என்னன்னா கெழந்தை அடிக்கடி வெளிய ஏதாவது தீனி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதான் எனக்கு பெரிய ஒரு இதாவே இருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு சொல்லிருவாரு இதுக்கு மேல செலவு பண்ணக் கூடாதுன்னு சொல்லி இந்த காசு மொத்தமா குடுத்துடுவாரு இதுல வந்துட்டு அவருக்கு தெரியாம இதுல ஒரு ஆயரன்ரூவா வந்துட்டு நா வேற ஏதாவது கணக்கு காமிச்சு கோல்டுக்கு எடுக்கணு ரெண்டாவது ஆயிரன்ரூவா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆ கவர்மெண்டே குடுத்துரு சோ ஹப்டி ஏதாவது நா சேவிங்ஸ் பண்ணிட்ருக்கேங்க நீங்க இந்த மாரி ஏதாவது தில்லாலங்கடி வேலையெல்லா பண்ணி
ரொம்பப்பா ரொம்ப நானும் ஏதாவது ஒரு இது கணக்கு இந்த பால் காசு அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லா கொஞ்ச கொஞ்ச இதெல்லா வந்து சின்ன சின்ன சேவிங்ஸ்தான நம்பளுக்குன்னு இருக்கறதே அது கொஞ்சந்தா அதனால வந்து அதெல்லா பண்ணினு இந்த பால் காசல்லா எடுத்துட்டு இந்த போஸ்ட் ஃஆபீஸ்ல மன்த்லி ஆனா ஒரு தௌசண்ட் ருபீஸ் போடணும்ன்ற ஒரு இதுலதா நானும் பண்ணினு இருக்கே அது இருந்தாலு முடிஞ்ச அளவுக்கு நா எவ்ளோ இது பண்றனோ அவ்ளவும் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணினுதா இருக்கே இருந்தாலு எனக் ஒன்னும் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அதனால வந்து ஏதாவது பசனலா ஏதாவது ஜாப் ஏதாவது வீட்டுல இருந்த பண்ற மாரி இருந்துச்சுன்னா பண்ணலாம்னு கூட இருக்கு பட் அது அது மாரி ஏதாவது கெடைக்குமனு பாத்தன்னு இருக்குே இந்த பசங்களுக்கு இந்த நொறுக்கத்தை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாலே பாதி அமௌண்ட்ன்டும்ப்பா ஆனா அது முடிய மாட்டேந்தப்பா இப்போ பாத்தீங்கன்னா நெறைய பேர் இப்போ இந்த சாண்ட்விச் கடங்க ரொம்ப ஓபன் ஆயிட்டதால எங்க பாத்தாலும் இந்த பானிபூரி வேணும் இது பிரெட் சாண்ட்விட்சு அது சீஸ் சாண்ட்விட்சு கான் சாண்ட்விச் அந்த சாண்ட்விச் இந்த சாண்ட்விச் வேணும் அதுட எடுத் அதுங்கா எல்லாரும் வந்து அதுதான் வேணும் அதுான் எனாரங்க பண் வீ வந்து ந ஒருலெமன் ே சாண்ட்விஜ்ஜ நம்ம வீட்டுல பண்ணா கூட உங்களுக்கு இறங்க மாட்டேன்து வெளியில போய் வாங்கிட்டு வா அத நான் சாப்படணும் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இதுல இருக்கம போதுதான் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா இன்னும் சேவிங்ஸ் பண்ணலாம் இன்னும் அதுக்கு ஒன்னும் வரலை நான அது கொஞ்சம் பாத்துக்கன்னு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வரணு அவங்களுக்கும் கொஞ்ச வளந்த உடனே அவங்களு கொஞ்ச விடுவாங்க விடுவாங்கன்னு நானும் யோசிச்சு யோசிச்சு வச்சுனு இருக்கே அது எப்பதா நடக்குதுன்னு பாக்கலா இந்த கோல்டு் இதெல்லாங் கூட நா அவ்ளோ இதுவா போடலப்பா முன்னாடி போட்டுட்டு இருந்தே இப்ப இந்த தங்கம் விக்கிற விலைக்குன்னு பாத்தா அது போட்டோம் எனக்கு ஒரு யூஸாக வந்த மாரி எனக்கு தெரியல அதனால வந்து எனக்கு அந்த போடுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு அதனால வந்து நான் அதை பத்தி எதுவுமே கேர் எடுக்கல வந்தா போ இருந்தா போடுறேன் இல்லன்னா அப்டியே சைலண்டட்டா இருக்கிற மாரி தான் இருக்கேன் கோல்டுன்னு இல்ல சேவிங்ஸ் மாத்திரம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவ் பண்ணி வச்சிக்கிறது அக்கவுண்ட்ல ஏதாவது ஓபன் பண்ணி ஏதாவது நம்மளுக்கு தேவைன்றது வச்சிக்கிறது எப்பயாவது வேணும்னா எடுத்துக்கிறது நீங்க சொல்ற மாதிரி லேண்டும் வந்து நல்ல ஒரு இதுதா ஆனா பட் என்னன்னா அது கோல்டுனா இப்ப தேவையா போய் நகைய வச்சிட்டு அமௌண்ட் எடுக் பட் லேண்ட்ல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாதுப்பா ஆனா உங்க கிட்ட பேசினதுல ரொம்ப இன்னும் இதுமாதிரி நாரொம்ப பண்ணலாம்ன்ற மாதிரி நீங்க எனக்கு ஐடியா குடுத்துருக்கீங்க கண்டிப்பா நா ஃபாலோ பண்றன் எப்படி பட்ஜெட்லயே குடும்பத்தை ஓட்டலாம்ன்ற மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் ஷ்பா
ஓகேங்க தேங்க்